ஹலோ அண்ணி கேக்குதா அலோ
ஆ சிஸ்டர் கேக்துங்ளா பேசுறது ஆ ஒங்க வாய்
ஆச்சுலா நீ பேசுறது எனக் கேக்கல ஆ இப்பதாகேக்குதுப்பொ ஆ இப்பதா கேக்குது இப்பதா கேக்குது
ஓகே ஓகே எப்டீ இர்க்கீங்க ஆ நல்லார்க்கே சாப்ட்டாச்சா
ஆ ஒங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது
ஆ இனிமே க்ளியரா இருக்கு
ஆ இப்போ ஓகே
இப்பதா சமச்சிட்ருக்க இனிமேல் தா சாப் பன்னு கால்ல டிஃபன் செய்றது என்ன செ ஒரு ஸ்பெஷல்லு இல்ல நேத்து சப்பாத்தி போட்ட நைட்டு அது வந்துட்டு மீந்தூர்ச்சா அதனால அத என்ன பண்ண அது அப்டியே பிச்சு போட்டு
ஆ
ஆ கொத்து பரோட்டா செய்யற மேரி கொத்து சப்பாத்தி மேரி செஞ்சுட்ருக்க டிபனுக்கு ஆ நல்லாருக்கு நம்ம வந்துட்டு வெங்காயோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வான்ல வெச்சுட்டு ஜீரக இருக்குல்ல பெருஞ்சீரக போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நா பூண்டு ரொம்ப அதிகமால்ல ரொம்ப கம்மியா போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி தக்காளி அதிகமா போடக் கூடாது ஒரு ஆஃப் தக்காளி மட்டு ஒரு ஃபோர் சப்பாத்தி இருக் குனா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் தக்காளி போது ஆஃப் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட் டு சைடுல என்ன பண்ணு ஒரு ஒரு தக்காளி ஃபுல்லா வந்துட்டு தனியா அரைச்சு வெச்சுக்கணு ஓகேவா இந்த சப்பாத்திய வந்து குட்டி குட்டி குட்டியா புட்டு வெச்சுக்கணு புட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயலா நல்லா வதங்குனதுக்கப் றோ கொஞ்சோண்டு கரம் மசாலா மிளகாத்தூள் காரத்தூள் போடனு தனித்தூள் இல்ல தனித்தூள் இருக்குல்ல வெறு மொளகா மட்டு வெச்சு அரச்சு வெச்சிருப்பாங்கல்ல அந்த தூள் போட்டுட்டு அதுக்கப்பறமேட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புற நம்ம பிச்சு வெச்சக்க சப்பாத்திய போட்டு நல்லா வதக்கிட்டு அது அப்படி கொஞ்ச சுருங்கன மேரி தெரியு அப்ப வந்துட்டு தக்காளி நம்ம அரச்சி வெச்சிருந்தோல்ல அத ஊத்திட்டு கேப்சிகம் இருக்குல்ல அது போட்டா நல்லாருக்கு கேப்சிகமு கொத்தமல்லியு அப்படியே தூவி விட்டு சாப்ட்டா நல்லா இருக்கு நீ இங்க வந்தா நா உனக் செஞ்சு தருவே என்னடா
கேப்சிகம் லாஸ்ல போடனுமா
ஆமா கேப்சிகம் வதக்க குல்லயு கொஞ்சோண்டு போட்டுட்டு லாஸ்ட்டாவு கொஞ்ச போட்டா நல்லாருக்கு கேப்சிகம் பாதி வெந்து பாதி வேகாம இருக்கக்குள்ள அது நல்லாருக்கு
ஓகே ஓகே நா ட்ரை பண்ற
போட்டு லாஸ்டா அது வந்துட்டு நம்ப குண்டு குண்டா கட் பண்ணாம நீட் நீட்டா மெலிசு மெலிசா கட் பண்ணனு ட்ரை பண்ணி
நா செஞ்சிருக்க ஆனா இந்த மாரி செஞ்சதில்ல சும்மா வெங்காய தக்காளி இதெல்லா மட்டு போட்டு கிண்டி சாப்ட்ருக்கே பச்ச மொளகா போட்டு
முக்யமா போடாம தக்காளி நம்ம வதக்கக்குள்ள கம்மியா போட்டுட்டு பச்சைமிளகா போடாத மிளகாத்தூள் போட்டு செய் அதேமே தக்காளி வந்துட்டு அரைச்சி ஊத்தி வதக்கிக்கு அது நல்லா இருக்கு
ஓ
அது வந்துட்டு சாஸ் மேரி இருக்கு சக்க தக்காளிய நீ அரைச்சிட்டினா தனியா நம்ம சாஸு சோயா சாஸ் ஸோ டொமேட்டோ சாஸோ எதுமே சேக்க வேணா இப்டி பண்ணக்குள்ள நல்லாருக் கு நீ நெக்ஸ்ட் டைம் இப்டி ட்ரை பண்ணிப்பாரு எப்படி சிக்னல் எந்த பிரச்சனையு இல்லாம நல்லா இருக்க மாரி இருக்கு
இது ந ஆ அது அப்புடிதா அ இது
எனக்கு கொஞ்ச ஷாக்கிங்காதா இருக்கு ஆமா ஆமா ம் இருந்தாலு எனக்கு கிச்சன்ல இருக்கக்குள்ள வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சொன்ன இல்லையா நா வெளிய வன்ட்ட அப்டே நி றுத்திட்டு வெளிய வந்துட்டுட்ட
ஆ ஆமா இப்ப கிளியரா இருக்கு எங்க அம்மா வீட்ல இருக்கிங்ளா
இல்ல இல்லடா இங்கதா இருக்க சமைக்கணு டிஃபனா உங்க அண்ண டி ஃபன் சாப்டவே இல்ல உங்க அண்ணாக்கு வந்துட்டு இது பிடிக்காது இப்படி செஞ்சா புடிக்காது அப்புற வந்துட்டு ஆ அது பேரு என்ன பொங்கல் பிடிக்காது உப்மா பிடிக்காது ஆமா எந்த பொங்கலும் பிடிக்காது உப்புமா புடிக்காது வேற என்ன நம்ம டிஃபனா செய்ய முடியு
ஆப்பம் இடியாப்பம்
ஆ அதும் பிடிக்காது இடியாப்போ இடியாப்போனாலு குட்டிக்கூண்டு ஒன்னே ஒன்னுதா சாப்டுவாரு அதுவு பிடிக்காது டிஃபன் உங்க அண்ணனுக்கு குடுக்குறதுக்குள்ள போது போதுன் ஆயிடு இட்லி தோச இல்ன்னா பழையது
அது இங்க சாப்டு பழகிட்டாங்கல்ல இங்க சாப்டு
அதனா இன்னைக்கு வந்துட்டு இட்லி மாவு இன்னைக்கு என்னாச் சினா இட்லி மாவு இல்ல
ம்
அ பிளஸ் பழையதுக்கு நேத்து நா தா ஊர்ல இருந்தல்ல நேத்து மதியம் சாப்பாடு வடிக்கல பழையதும் இல்ல அதனால எதுவும் சாப்பிட மாட்டேன்னு கோவமா கிளம்பி போயிட்டாங்க அவங்க அண்ணாவை சமாதானம் பண்றத் துக்காக மதியம் வடை போடலான்ட்டு உளுந்து ஊற வச்சு வச்சிருக்கு
ஓகே ஓகே என்ன செகண்ட் ஷிஃப் டா இன்னைக்கு
போகணும் இனிமேல் தா
நீங்க இங்க அண்ணே வந்து இங்க வந்து இங்க இருக்கிறவங்க ஃபுல்லா சாப்பாடு தான் செய்வாங்க கரெக்டா வந்து காலையில இட்லி தான் சுடணும் அப்டில்லாம் கிடையாது இங்க வந்து மாத்தி மானிங்கல அதான சாப்டுவாங்க அதுவும் இல்லாம பெரியமா வீட்டுல மோஸ்ட்லி இடியாப்போ இதெல்லாம் ரேரு பெரியம்மா வந்து இட்லி சு லியோ இல்ல தோசை ஊத்துருவோ ஆஹ் அது அவுகளுக்கு பழகிச்சு அந்த மாரி
ஆனா அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா எங்களுக்கு செஞ்சுட்டு இவருக்கு வந்து தனியா இவரு என்ன சாப்டுவாரு இட்டிலி